மாலை வணக்கம் சகோதரி கேக்குதுங் சகோதரி உங்களுக் கேக்குதுங்ளா
நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே சகோதரி நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க
என்ன பண்றீங்க சகோதரி நா இப்பதா சகோதரி சாப்ட்டு முடிச் சே நீங்க என்ன பண்றீ
ம் நானு இப்பதா சாப்ட்டு முடிச் ச்ச
சேரிங் சகோதரி நா இன்னைக்கு காலையில தோசையும் தேங்காச்சட் னியூ பண்ண சகோத்
அ
அதனால இங்க நா அம்மா வீட்டுக்கு வந்துருக்க சகோதுரி இங்க ஊர்ல இருக்கனா அதனால அம்மாதா சமயல் பண்ணாங்க
அ அ தேங்கா சட்னில புளி வச்சி பண்ணுவாங்ளா
அ இல்ல சகோதரி அப்புடி சகோதரி போட்டு கல்ல தேங்கா பூண்டு உப்பு பச்ச மிளகா போட்டு அப்டியே அரச்சி தாளிச்சு கொட்டி ஊத்துனு சகோத்ரி தாளிப்பு போட்டு சட் இன்ன காலைக்கு எப்டி சாப்ட்றது சகோதரி
ஆ நான் மட்டன் கொழம்பு பண் ன மட்டன் ககொழம்பு இட்லி வச்ச மதியத்துக்கு சாதொ வட் சர்ணு அதுக்கே
ஓகே சகோதுரி கொழம்பு ஒட்டுக்கா வச்சுட்டீங்னா கால்ல டிஃபனுக்கு பண்ணிருவிங்க லன்ஞ்ச்கு அதுவே
அ ஆமா அ ரெண்டு பேயிருக்கறு இப்ப அதனால உம் உம் பொண்ணுக்கு வந்து என்னங்க ஆஹ் ரெண்டு பொண்ணு இருக்காங்க ஒரு பொண்ணு ஹாஸ்டல்ல இருக்கா ஒரு பொண்ணு டூருக்கு போயிட்டு இப்பதா ட்ரெயின் ஏறிக்கா
ஓ சேரிங்க சகோதரி பெரிய பொண்ணு என்ன சகோதரி பன் படிக்கிறாங்க
து எம் எம் சி ஏ முடிச்சுட்டு ஐ டி யில போயிருக்காங்க ஆஹ் சின்ன பொண்ணு எம் சி எம் எக்ஸ் ஏ எம் எஸ் சி ஜாயின் பண்ணிருக்கு
ஓ சேரிங்க சேரி ஓகே சகோதரி நீங்க சென்னைங்களா சகோதரி
உம் ஜலார்பட்ட ஜங்ஷன்
சேரிங்க சேரிங்க சகோதரி
அ ஆஹ் ஒர்க் பண்ணிட்டுதா இருக்கங்க
ஓகே சகோதரி என்ன சகோகரி நீங்க வேலைக்கு போறீங்க
ஆபீஸ்ல அஹ ஸ்டாபா இருக்க
ஓ சேரிங்க சகோதரி சேரிங்க சேரிங்க சகோதரி உங்க ஊர்ல இல்லா மழிங்களா
ஆஹ் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாளா மழ இருந்தது இப்பதா இல்ல ஒரு ரெண்டு நாளா வெயில் சயுது
சேரிங்க சேரிங்க சகோதரி
நீங்க
இங்க ஆஹ் எனக்கு வந்து ஒரே ஒரு பைய சகோதரி அவனு இப்போதா சகோதரி தம்பிக்கு வந்து ஒரு வயசு முடிஞ்சு ஒன் ஒன்றரை வயசு பிறந்திருக்கு சகோதரி அவ ஏ
ஆஹ் எல் கே ஜி போய்ட்டு இருக்கங்களா ஓ ஒன்ற வயசு ஹ் ஒ ஆஹ செரி செரி
சேரிங்கப்பா ன்னா ரெண்டு வருஷம் ஆகும் ஒரு ஸ்கூல் சேக்கருக்கலா
அஹ் அப்புறம் மத இன்னு டென்ஷன் ஆகு நாங்க அந்த டென்ஷன் எல்லா கடந்து வந்துன்னுக்குறோ
ஆமா சகோதரி கண்டிப்பா சகோதரி என்ன சகோதரி பண்றது கெழந்திங்கனால எப்டித்தான வாலு அந்த மாரி தானே சகோதரி பண்ணுவாங்க
ஆஹ்
நீங்க வேலையெல்லா முடிச்சுட்டீங்க சகோதரி
ஆஹ் முடிச்சுட்டே ஈவினிங் தா ஒரு இது ரிசப்ஷன் இருக்கு
சேரிங்க சேரிங்க சகோதரி போணுங்களா இதுக்கு ரிசப்ஷனுக்கு
ஆஹ் நா மேரேஜுக்கு போகல அவரு மட்டு போனாரு அது ரிசப்ஷனுக்கு போலேன்னா அது பிரச்சன ஆயிரு அதனால போகணு செரி பா சின்ன பொண்ணு வந்துட்டு பின்னாடி அப்புறமா ரெடியிக்கலா
சேரிங் சேரிங்
ரெண்டு மணிக்கு மே ஆகு வர்றதுக்கு வந்துட்டு பின்னாடி போ இங்க பெங்களூர் தா போயிருக்க எதம் காலேஜி போய் இப்பதா ஃபஸ்ட் டைம்
ஓ பரவாயில்ல சகோதரி நா காலேஜ் படிக்குமோ சகோதரி கரெக்டா கொரோா பேஷ் சோ என்னால ஊருக்கெல்லா போக முடி உள்ள கேன்சல் ஆயிருச்சு நம்ம காலேஜ் லைப் இப்பங்கறதே கொரோனாலேயே பாதி கழிஞ்சிருச்சு
உம் உ அவ ரொம்ப எல்லா எங்கன்னாலு போறாங்க ஏ நீ எங்கேயுமே அனுப்பலப் போரோ ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தா
ஓ செரிங்கப்பா ஆமா சகோதரி அவங்களுக்கு வந்து அவங் அவுங்களுக்கு காலேஜ் படிக்கும் போது பிரண்டசுங்க‌ கூட போகணுங்கிற ஒரு ஆச
ஓ அது இருந்தது நம்ம அம்ச்சுட்டு அவங்க ரிட்டர்ன் வர்ரவரைக்கு நமக்கு ஒரு படப்படப்பு பயம் அது இருந்துட்டே இருக் கா அதனால பாத்துனு இருந்த சரி அப்புறோ அப்பா திட்டுனாறு டோ இப்போ போலன எப்போ
ஆமா சகோதரி சொன்னாப்பல வந்துட்டு நம்ம குடும்பமா நம்ம கூடப் போறது வேறு சகித் இருந்தாலு அவுங்க வந்து படிக்க படிக்கிற வயசுல என்ஜாய்ப் பண்ணிக்கிட்டாங் சேர்‌ அது காலேஜ் படிக்கும்போது காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணு இல்லாட்னா ஒரு பத்து வருஷொ கழிச்சு காலேஜ் லைஃப் எப்டி போச்சுன்னு மத்தவங்க கேக்கும் போது அவங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது அப்டிங்கம் போது அவுங்க அவுங்கவங்க அந்தந்த ஸ் டேஜ்ல அந்தந்த வாழ்க்கைய நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கணு அப்டின் சொல்லுவாங்க
உஹ் ஹூ
உங்களுக் இன்னிக் கி உங்களுக்கு இன்னைக்கு ஆபிஸ் லீவுங்களா சகோதரி
ஆஹ் சாட்டே சண்டே லீவ்
ஓ எப்பய்மே வார வாரொ சனி நாயிறு லீவு லீவாதா இருக்குங்களா
ஆமா
சேரிங்க சேரிங்க ச அதனால பரவால நீங்க எங்கேய்ப் பசங்களோட டிரிப்பலாம் போகலீங்களா வெளியே கூட்டிட்டு போகலீங்களா
ஆஹ் போவோ சினிமாக் போவோ
ஓ வேற எங்கேயு போக மாட்டீங்களாக் கோவில் அந்த மார் அதுலா எங்கேயு போக மாட்டீங்களா
கோயில் சினிமா ஓட்டல்
சேரிங்க சேரிங்க சகோதரி கடசியா எந்த கோயிலுக்கு சகோதரி நீங்கப் போனீங்க ஃபேமிலியோட
அது அம்மா ஊர்ல திருவிழா நடந்துது அதுக்கு போன்டோ மாரியம்மன் கோவிலுக்கு ம ம் நீங்க வீட்ல அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிருந்தீங்களா மேரேஜுக்கு முன்னாடி
ஆ ன வே நா வந்து காலேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுலதா ஸ் சகோதரி நா வந்து பி எட் கம்ளிட் பண்ண நானு நா வந்து ஒன் இயரா ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க பண்ணே சகோதரி நானு ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல அப்புறோ ரெண்டாயிரத்தி இருவத் இத்தி முனுல என க்கு மேரேஜ் ஆயிடுச்சி கடைசியில மேரேஜ் மேரேஜ் ஆனதுமே எனக்கு குழந்தைங்களா அப்படிங்கும் போது போயிட்டு போன வருஷ தம்பி பெறந்துட்டா இங்கயே அம்மா வீட்லயே ஒன் இயர் நா இருந்துட்டு நானு சேரி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு இப்ப ஒரு அஞ்சு ஆறு மாசம் இருந்த சகோதரி சரி வேலைக்கு ட்ரை பண்ண இப்போதைக்கு தம்பிய வச்சுட்டு நம்ம எங்கயு போக முடியாது மாமியார் இருக்காங்க இருந்தாலும் இவ அவங்க கிட்ட கொஞ்ச இரு இருக்க மாட்டிக்கிறே கொஞ்சம் சாப்படுறதுக்காக ரொம்ப வால் பண்றதால அவங்களால கொஞ்ச சமாளிக்க முடியல ரொம்ப நேரலா
ம்
நம்ம விட்டுட்டு இருக்க முடியும் என் னா பண்றன்னா அதே மைண்ட்டு குள்ள ஓடிட்ருக்குல்ல சேரி இவ ஸ்கூல் போற டைம்ல இது நம்ம ஒர்க்குக்கு ட்ரை பண்லாம் அப்படின்ட்டு நா விட்டுட்ட சகோதரி
ஆ சரிங் சரி ஆனா பையஸ்கூல் போகும் போது நீங்க ஒர்க் பண்ணுங்க ஒர்க் அப்பனா நல்லது நம்ப
நீங்க சொல்ற மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணத சகோதரி குடும்பத்த ரன் பண்ண முடியும் அப்படி இருக்கு சுச்சுவேஷன்
ஆமா ஏன்னா வெலவாசி அதிகமாயிட்டே இருக்கு எல்லாமே
ஷ இது எல்லாமே எல்லாமே வந்துட்டு நான் எல்லாமேங்கு போது நாளுக்கு நாள் வந்து கொஞ்ச அதிகமா தான சகோதரி ஆகும் அதா சரி இப்போதைக்கு எதாது வீட்டு இங்க இருந்து பண்ற மாரி ட்ரை பண்ணலா அதுக்கப்புறம் இத் வந்துட்டு கொஞ்ச நம்ப கொஞ்ச பெருசானே இவ ஸ்கூல் போற ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சொ ஜாபுக்கு போய் ல அப்படின்ட்டு விட்டுட்ட சகோதரி
ம் வீட்ல என்ன பண்றாரு
ட்ல வந்து அவுர் வந்து லேப் லேப் ரிலேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சகோதரி கம்பெனி ஃபீல்டுல
ஆ
அவுரு அவு அவு அவுர் வந்து டிப்ளமோஸ் சகோதரி அஸ் செம்பலிங்கதா வந்து மலிமி அ மலிமித் ச்சமட்டி லைன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு சகோதரி அங்க அது வந்து கம் பெனில வந்து இந்த வெப்பநீல்ல சரி பாக்கற மாதி இந்த ஹீட் சம்பந்தப்பட்ட லேப்ல வந்து ஒர் பண்ணிட்டுருக்காரு சகோதரி
உங்களுக்கு அதுல எதாது அந்த ஒர்க்கு நீங்க டீச்சர்ன்றதுனால அது அதுவு பண்ண முடியாது
ஆ இல்ல சகோதரி கம்பெனி ஃபீல்டு வந்து இல்ல சகோதரி கம்பெனி ஃபீலா காம நா வந்து யூ ஜி டிகிரி தான யூ ஜி டிகிரி வச்சு நா போலா சகோதரி நானு நா வந்து நா வந்து பி எஸ் சி பி எட் தானே நா பி என பி எட் ங்குறனால வந்து க ஸ்கூல் லெவல் டீச்சரா போலா நா பி எஸ் சி டிகிரி வச்சி போன அவங்க கம்பெனி இல்லனா ஓர் இருக்கு சேரிஅவர் வந்து இ வேண்டா நீ வந்துட்டு இந் இதல்லா வேண்டியது கொஞ்ச கஷ்டமா இருக்கு வேண்டா ஜென்ஸ்னா ஓகே லேடி வேண்டா பரவாயில்ல அவர் இப்போதைக்கு வந்து குழந்தை இருக்குனால நீ மட்டும் வீட்லயே இரு பாத்துக்கலா இப்பேதிக்கி நிங்கா நீன்டு இருந்தா போயக்கிலான்டு காச்சி சகோ நம்ம ஆனா இருந்தாலு நம்ம ஒண்ணு போனோனா சேவிங்ஸ் சேவிங்ஸ்க்கு ஒதவு சாகோதி கொஞ்ச தம்பிக்கு கொஞ்ச ஹெல்ப் பண்ணலா நம்ப இப்பயே நம்ம கொஞ்ச கு்ரோ த்ரோ பண்ணிக்கிட்ட நமக்கு பீ்பேக் பின்னாடி கொஞ்ச யூஃபுல்ல இருக்கு பாக்குறே சகோதரி நானு ஆஹ ஏன்னா இப்பயே நம்ம இப்ப சப்போஸ் இவ மூணு வயசுல இவ மூன்ற ஒரு நாலு இப்ப நம்ம ஸ்கூல் சேர்த்தாலுமே சகோதி கண்டிப்பா ஒரு இருபத்திரண்டு வயசு வரைக்குமே ஒன்னூ சடிஸ் பன்றா வரைக் நமக்கு வந்து நமக்கான செலவு எல்லாமே நமக் ஓடிக்கிட்டே தா இருக்கு சகோதரி அப்படிங்க போது நமக் எத ஆஹ் என்ன சகரி எட நம்ம ஏதோ பிரேக் எடுத் பண்ணா நமே ஹெல்த் இஸ்யூ முடியல அப்படிங் போது நம்ம அதுகான சேவிங்கிறது நம் கையில இருந்த ம நம்ம ரன் பண்ண முடியு பேமிலிய அதுக்குதா சகோதரி சரி பாக்கலா கொஞ்ச நாள் போட்டுங்கனாங்க சரி இப்ப நீ வந்து விட் டுட்டு போம்போது நீங்க ரொம்ப சாப் படுத்துக்குனு சொல் வாண் பண்றங்க சகோதரி மாமியார் கிட்ட கொஞ்சோ இரு கா இருந்தாலு ஒரு ஒரு மண் நேர் ரெண்டு மண்நேரந்தா பாக் முடிது ஃபுல்டேங்கம்போது அவங்களாலியு சமாளிக்க முடியாது சகோதிரி நம்ப என்னாங்கிற மாரி அவங்ககிட்ட உட் டுட்டு போனாலுமே நமக்கு எதோ சங்கடோ சளிப்பு வரு சேரி இருந்தது நம்ப நம்பைன பாக் கிட்டேயு முடியும்போது வேலைக் போய்கிலான்ட்டு உட்டாச்சு சகோதரி
ஆம் அது கரெட்டுதா நம்ம பசுங்க நம்ம பாத்துக்கிற மாதிரி
இப்ப நா வந்து அம்மா வீட்ல இருக்கே சகோ ஆஹ் இப்ப அம்மா வீட்ல இருக்கு அம்மா வந்து என்ன சொல்றாங்கனா நீ வந்து இங்யே கூட இரு இங்யே கூட ஹஸ்பண்ட வீடு வேல கூட இங்க பக்கத்துல பாத்துட்டு வர சொல்லு நா கூட தம்பிய பாத்துக்குறே நீ எதாவ்து ஒரு டியூஷன் கி எடு வேலைக்கு போன் சொல்றாங்க இப்ப நம்ம அம்மா இருந்தா சகோதரி அம்மா ஏ டு இஜட் எல்லாமே பண்ணிற்வாங்க ஏனா ஒன் இயரா அம்மாதா இவன பாத்துக்கிட்டாங்க நா இங்க டெலிவரி இங்க டெலிவரி டெலிவரி ஆனதுக்கப்பறொ ஒன் இயர் இங்கதா இருந்தே நானு அதுனால வந்துட்டு இப்ப நம்ம இங்க இங்க வந்து பையன விட்டுட்டு வந்தா அங்க ஒத்துப்பாங்ளா நம்ப ஒத்துக்கு மாட்டாங் க
துக்கு மாட்டாங்க
கொழந்தைங்ளா ஒரு ரெண்டு வய்சுக்கு மேல்னா கூட பிரச்சன ஒன்ற வய்சுங்கம்போது திடீர்னு இப்ப பக்கமா இருந்தா கூட அம்மா தூக்கிட் வருவாங் இங்க இருந்து நா ஊருக்கு போறதுக்கு ஆறு மண்நேரோ டிராவல் சகோதரி காலேல நேத்து நேத்து பத்து மணிக்கு நா பஸ் ஏர்ன சகோதரி ட்ரெய்ன் இல்ல ட்ரெய்ன் அஹ் சாய்ந்தரந்தா சகோதரி இருக்கு ஒரே ஒரு ட்ரெய்ன்தா இருக் எங் ஊருக்கு வர்றது நேது பத்து மணிக்கு நா பஸ் ஏர்ன வீட்டுக்கு வந்து சேர்த்துக் ஆறு அஞ்சர மணி ஆய்ர்ச்சு சகோதிரி அப்புடிங்கமோ நா வந்துட்டு ஹஸ்பண்னூடு வந் பொள்ளாது பொள்ளாச்சி சுத்தி நா அம்மா வீட் த சகோத் ரி அதலா வந்து ரொம்ப லாங்குங்றனால சப்போஸ் இவன விட்டுட்டு போனாலுமே வந்து அம்மானால தூக்கிட் வர முடியாது அவ்ளோ தூரோ வந்துட் டு அதனால செரி பாக் கலா ஒரு ரெண்டு வயசுக்கப்பற இது வேணு எங்க ஊர்ல கொஞ்ச விட்டுட்டு இவ ஒர்க் போறதுக்குல்லா இவெ ஸ்கூல் போனதுக்கப்ப பறந்தா சகோத
ஆமா ஆமா அப்பதா ஏன்னா அவன எத்துட்டு போய் அப்படியே ஸ்கூல்ல விட்டு நீங்க ஒர்க் போயிட்டு திருப்
சேரி சகோரி உங்களோட பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சகோ தரி வேற ஒரு அழைப்புல நம தொடந்து பேசலாம் சகோதரி நமக்கான நேரம் முடிந்து விட்டது நன்றிங் சகோதரி